ஹலோ
ஆ அக்கா வேல பிஸியா இருக்கீங்களா வேலைல
இல்லடா இல்லடா ஃப்ரீயாதா இருக்கே சொல்லுடா என்னாச்சு எப்டி இருக்க
நல்லா இருக்கங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்டா வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க ஓகேப்பா அப்றோ வேற என்ன
ஆ ஒர்க் எதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களாக்கா
ஒர்க்காப்பா நா வந்து சரி நீ எக்ஸாம்ஸ் ஏதா அட்டன் பண்ணலான் பாத்துட்டு இருக்கே இப்போ இந்த டி என் டி என் பி சி எக்ஸாம்ஸ்லா இது பண்றாங்கள்ள இப்போ மஇனி வரப்போகுது இந்த இந்த வருஷத்துக்கான இதெல்லா ஆனுவல் பிளான் வந்து இருக்கு சேரி அதுல எதாவ் ஒன்னு ட்ரை பண்லா சரின்னு அதுக்குன்னு சும்மா கோச்சிங் மாரி ஒன்னு போயிட்டு அப்டியே அட்டன் பண்ணலான்னு பாத்துட் ட்டு இருக்கேண்டா
அப்டிங்களாக்கா எப்பக்கா இது ஓபன் ஆச்சு
அது என்னன்னா அனுவல் பிளான் ஒரு இது ஓப்பன் ஆயிருக்கு கம்பைன் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் இதுல வந்து அதுக்கு போட்டுட்டாங்க அதுனா வந்து இந்த என்ன சொல்றதுக்கு இந்த இவங்கள இன்ஜினியரிங் கேட்டகிரில இருக்காங்கள்ள அவங்ளுக்கு
ம்
அது நா இன்டர்வியூ போஸ்ட்டு அவங்களுக்கு
இப்போ இந்த டிகிரி முடிச்சவங்கல்லா இருக்காங்களக்கா டிகிரி டென்த் டுவெல்த் அதுக்கெல்லா எப்பக்கா
அது அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தேன்னா செப்டம்பர் வந்து ஒரு எக்ஸாம் ஓகேவா குரூப் அ குரூப் ஒன் வரு செப்டம்பர்ல அதுக்கப்ரோ வந்து என்னப்பா ஏய் அது இன்னி போடல இந்த மாசோ இருபதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதிதா போட போறாங்க என்னது அந்த இது ஓப்பன் பண்ண போறாங்க அந்த இது க்கான ஆமா ஆமாப்பா அப்ளிகேஷன் அப்பதா ஆன்லைன்ல இது பண்ணுவாங்க அப்ப நீ அப்ளை பண்ணன்னா அலோ
ஆ சொல்லுங்கக்கா கேக்குது சொல்லுங்க
ஆ அது எக்கோ மாதிரி எதோ கேக்குது அதா பாத்தே
அப்டீங்களா
ஆ நீ அப்போ அப்ளை பண்ணி போட்டன்னா செப்டம்பர்ல வந்து எக்ஸாம் ஓகேவா அதுக்கப்புறோ ஆமாப்பா அதுக்கப்புறோ அக்டோபர்ல ஒரு எக்ஸாமு இருக்கு குரூப் டூ வரும்னு நெனைக்கறே அப்புறோ குரூப் ஃபோர்லுயிக்குல்ல இந்த இது டென்த் குவாலிபிகேஷன் வெச்சு எடுப்பாங்கல்ல அது வந்து பா பன்னா இது டிசம்பர் அ டிசம்பர்ல வந்து அன்ட் எக்ஸாம் ஓகேவா அப்புடிதா தந்துருக்காங்க
எக்கோதாக்கா கேக்குது
ஆமாடா கொஞ்சோ பேசு பேசு அப்போ என்னாச் ச்சின்னா இந்த மாதிரி சாட் போட்ருக்காங்க
காங்க ஓகேக்கா ஹலோ ரொம்போ எக்கோ கேக்குது
ஏ அப்புடி கேக்குதுன்னு தெரியுலுயே
தெரியலேயேக்கா ஆ இப்ப கேக்குது ஓரளவுக்கு நீங்க பேசுங்கக்கா ஏ ஆபிஸுக்கு எக்கோ கேக்குதோ
நீ பேசுறது எனக்கு கேக்கல நா பேசுறதா கேக்குற மாச்சி இப்ப ஓகே ஆயிடுச்சுல
ஆ ஓகேயாச்சிக்கா
அது ச சம்டைம்ஸ் அந்த எரர் இஷூ வருதுன்னு நெனைக்கிறே ஆமாப்பா
ஆம் ஆமாக்கா அதாக்கா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்தா எழுதலானு இருக்கே குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு எப்டி அப்ளை பண்றது எப்டி தெரீல எ ஃப்ரெண்டோ அப்ளே பண்ணிருக்கான்னு நெனைக்கிறே
அப்படியாப்பா
ஆமாக்கா அவ வந்து சொன்னா இதுக்கு முன்னாடி எழுதிருக்கா நா காலேஜ் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எழுதிருக்கா ஒன் டைமு செரி அவ வந்து இது பண்ண மாட்டா ரினிவல் மட்டுந்தா பண்ணனோ அப்டின்னு சொல்லியிருக்கா ஆனா நா எப்டி பண்ணி எப்டி எக்ஸாம் எழுதுது ஒண்ணுமே எனக் புரியுல இனிமேதா அப்ளே பண்ணணோ அதுவு பண்லா சைட்ல அப்டீன்னு சொல்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பண்ணனுகா எதுவுமே அதனால தா
ஆ பண்ணு அது அது இப்ப பண்ணி ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் தானே இப்பந்தானே படிச்சு முடிச்சு அந்த நாலேஜ் எல்லா உங்குளுக்கு அப்டியேதா இருக்கோ ஆனா இந்த டைம் நீங்க அட்டென் பன்னா கண்டிப்பா உனக்கு எப்டியாவது எக்ஸாம் கிராக் பண்ணலா பட் என்னன்னா வந்து என்ன சொல்றதுக்கு அத அவ ஃப்ரெண்டு ச ஒன் டைம் ரெஜிஸ்டரேஷன் ஒன்னு இருக்கு அதுல போய் பஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டனா எத்தன வாட்டி அதா ஒன் இயர் குள்ள வந்து எத்தன வாட்டி எக்ஸாம்ஸ் இந்த மாரி போடும்போதுல்லா நீ சொன்னம நம்ம இது மட்டு அப்டீயே அப்டேட் பண்ணி அப்டின்னு எக்ஸாம் இது பண்ணிக்கலாம் ஃபீட் பண்ணிக்கலாம்
ஓகேக்கா
பண்ணிட்டேன்னா நீ ஆனா வந்து சிலபஸ் வந்து பொறுத்த வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர் குவாலிஃபிகேஷன் போதுன்னு தான் சொல்லுவாங்க பட் ஆனா வந்து சிலபஸ் வந்து பாத்தன்னா ஒரு சிக்ஸ்துல இருந்து ஒரு டுவெல்த் டெ டுவெல்த் வரைக்கும் கேட்பாங்க அதுவும் வந்து என்னன்னா நு ரொம்ப கொஞ்சம் இதுவாதான் இருக்கு பிக்காஸ் என்னா ஃபஸ்ட்டு ஆஹ் என்னன்னா நூறு மார்க்கு க்கு வந்து தமிழ் இருக்கும் அது வந்து அது வந்து நூறு மார்க் தமிழ்னா அது வந்து என்ன சொல்ற அதுலா வந்து உனக்கு நைன்டி பிளஸ் மேல எடுத்தாதான் உன்னால கொஞ்சம் மார்க்கு கெயின் பண்ண முடியும் நம்ம அந்த கட் ஆப் இருக்குல்லா அதுக்கு வாரதுக்கு அதுக்கப்புறம் மீதி வந்து இந்த இதுல்லாம் இருக்கும் என்னது ஸ் அடுத்த ஹிஸ்ட்ரி அப்புறமா ஜாகரஃபி எக்கனாமிக்ஸு பாலிட்டி அந்த பேப்பர்ஸ் வரும் அப்புறம் வந்து மேக்
கொஸ்டின் லாம் கேட்பாங்களாக்கா
என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேபாங்க ஃபுல்லாமே சு இது தான்ப்பா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட் தேங்ஸ் டா அது தான் கேப்பாங்க வந்து ஒ இது டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ்கு வந்து ஒன்றரை மார்க்கு அப்டி முன்னூறு மார்க்கு சரியா நூறு மா்க் ஹ நூறு மார்க்குக்கு வந்து தமிழ் வந்து ஃபுல் இது வந்துரும் அதுக்கப்புறம் நூறு மார்க்கலா தான் வந்து சி பிலிட் பண்ணி அந்த எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து சேந்த மாதிரி ஒரு சயின்ஸ் அப்புறம் வந்து ஆ இது என்னது மேக்ஸ் வரும் ஆப்டிடூட் வரும் அதுக்கப்புறம் வந்து ஹிஸ் ட்ரி அப்புறம் ஜோகரஃபி அப்புறம் எக்கனாமிக்ஸ் ப்பாலிட்டி இதெல்லாம் கலந்த மாதிரி கேட்பாங்க சரியா அது வந்து உனக்கு அந்த இது எடுத்து பாத்தா உனக்கு தெரியும் அவங்க ப்ளூ பிரிண்ட் மாரி தருவாங்கல்லா சிலபஸ் இது நீ போட்டாலே நெட்லா ஆன்லைன்லா போட்டாலே வந்து உனக்கு தெரியும் எ டி என் பி சி இதுக்கலாம் அதுவும் பாத்துக்கலாம் பட் ஆனா வந்து சிலபஸ் முதல்ல நம்மளுக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் அப்புறம் இன்னோரு விஷயம் என்ன சொல்லணும்னா எல்லாமேந்து நம்ம இந்த ப நம் படிச்சிருப்போம் ல புக்ஸ் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் பாத் தியா அந்த புக்ஸ் அது ரிலேட்டட் வச்சிதான் கொஸ்டின்ஸே வரும் இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்ல பாத்தா ஒரு என்ன சொல்ற ஒரு ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஆஹ் கண்டிப்பா வந்து பாத்தா இந்த இதுக்குள்ள இந்த இதுலா இருந்தான் வந்து து ஆகணும் ஒக்கேவா மீதி டோன்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் இதுவா கூட அவங்க கேலாம் ஜென்ரல் இன்னும் இது மாரி கேட்கலாம் பட்ஒன் எய்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்ஸ் தான் ஆனா நம்மல்லாம் வந்து கொஞ்சம் டச்ச விட்ருப்போம்ல்ல புக்ஸ் இப்ப உள்ள சிலாபஸ் புக்குஸ் தான் படிக்கணும் இப்ப படிக்கிறாங்க பாத்தியா ஸ் கூல் பசங்க அவங்ககிட்ட அந்த புக்ஸ் என்னாலும் அத நம்ம கலெக் பண்ணி வச்சுட்டு அ நம்ம இது இந்த இந் இந்த எக்ஸாமுக்குன்னு என்ன சிலபஸ் இருக்கோ அத ஒரு பிரிண்ட்வுட் எடுத்து வச்சுக்கணும் ஆன்லைன்ல போட்டாலே வந்துரும் குரூப் ஃபோருக்கு என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ மட்டும் கான்ஸன்ட் பண்ணி படிச்சா போதும் இந்தந்த லெசன்ல இது படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க எல்லாமே படிச்சா நமக்கு இ வந்து கண்டிப்பா இது பண்ண முடியாது தேவையில்லாத இது இல்ல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணு ஆனால எது தேவையோ அத மட்டு நீ படிச்சுக்ணு அது பெஸ்ட் வந்து நீயே தனியா இந்த ஒரு புக்கு வாங்கினியா
ஒக்கேக்கா
நோட்ஸ் எடுத்து ஆ நோட்ஸ் எடுத்து வெச்சுக்கிடன்னா நீ கைப்படா எழுதி வெச்சட்டனா உனக்கு எப்ப வந்தாலு அது வந்து உனக்கு ஈஸியா இருக்கு படிக்கறிறதுக்கு
புரியுதுக்கா அதுவு பண்ணணு ஆர்ரார்பி வட்டெல்லா அதுவு எழுதம்னு நெனைக்கிறே ஆனா வந்து இங்க பூ வந்து இது வருது போதுன்னே தெரியமாட்டேது அது கூட பாக்க முடில டைம் கெடைக்க மாட்டேக்குது வீட்ல சும்மா இருந்தால கூட அது பாக்க கூட முடிக்குது
ஆமா இதெல்லா வந்துல நீங்க எல்லா வந்து இப்போ என்ன சொல்ரது ஃப்ரீயா இருக்க டைம்ல இதெல்லா வந்து ஒன்னு அது நோட்டிபிகேஷன் நம்ம குடுத்தாலே அது காமிச்சிரு ஓகேவா இப்போ நம்ம டி என் பி சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கு இந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கு தா இது ஒருது அப் அந் இந் இந்த இந்த நாலஞ்சு மாசோ தா இந்த எக்ஸாம்ஸ்ல நடக்கு மத்தபடி நீ சொன்ன மாரி ஆர் ஆர் பியா இருக்கு இருகட்டு ரயில்வே எக்ஸாமா இருக்கட்டு இல்லனா இந்த எஸ் எஸ் இ இருக்குல ஸ்டாப் செலக்க்ஷன் கமிஷனு எக்ஸாம் அதெல்லா வந்து பாத்தன்னா கொஞ்சோ எடைல வரு ஓகேவா ஒரு ஆகஸ்ட் மந்த் அந்த மா அதெல்லா வந்து நம்ம டேட் நம்ம பாத்துக்கணு அது எப்போ போடுவங்கனு நமக்கு தெரியாது அது கொஞ்சோ நல்லா கவனமாக பாத்துகணு பாத்துட்டு எல்லாமே அட்டென் பண்ணுங்க செரியா இப்ப எல்லாத்தையு அட்டென் பண்ணுங்க எது பேங்கிங் கூட நீங்க ட்ரை பண்லா பேங் கிங் எக்ஸாம்ஸ் எல்லா இருக்கல்ல ஆனா என்னன்னா பேங்கிங்ல பொறுத்த வரைக்கு என்னன் தெரிமா இதெல்லா வந்து இப்போ எஸ் எஸ் இ பாத்தா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு டி என் பி சில வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கெடையாது ஒன்லி ஒன்த் தப்புனா தப்பு அவ்ளோதா அந்த எழுதிர் கரெக்டா எழுதிர்க அதுக்கு ஒன்ற மார்க் வச்சு போட்டுருவாங்க வச்சுகோ ஆன இது எஸ் எஸ் ல வந்து நெகிடிவ் மார்க்ஸ் இப்ப நாலு கொஸ்டின் பாத்தா அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஏதோ மார்க் பிடிப்பங்க அந்த மாதிரி
கம்மி பண்ணுவாங்க சொல்லுவாங்கக்கா
ஆமாப்பா அது அந்த மாதிரி அப்ரோ இதுல பேங்கிங்ல பா்த்தன்ன தெரிமா ஆன்லைன் எக்ஸாம் தா அது வந்து நமக்கு பேப் பேப்பரு இது கெடையாது இதுல வந்து சிஸ்டத்துல முன்னாடி உக்கார்ணு அந்த டைம் அவங்க அலக் இருக்குல அந்த ஒன் ஒன்அவர்க்கு எக்ஸாம்னா அந்த ஒன் அவருக்கு வந்து அ அந்த மிஷி ஓ ஓபன் ஆயிடுச்சுனண்ணா நம்ம அது அப்டியே இந்த ஒன் கடஷ் கரெக்டா ஒன் ஹவர் முடியுமா அது க்ளோஸ் ஆயிரு அவ்ளோதா அதுக்குள்ளன்னு அதே டைம்ல வந்து பேங்கிங்லயு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு முக்கியமா அது அது வந்து கொஞ்சோ ஸ்பீடா பண்ணணு பேங்கிங் பொறுத்த வரைக்கு ஆப்டிடூட் தா அதிகமா இருக்கு கொஸ்டின்ஸ் எல்லா அங்க தமிழ்ல்லா கெடையாது சப்ஜெக்ட் வைஸ் கெடையாது ஆப்டிடியூடு ரீசனிங் அந்த மாரிதாருக்கு அதுல வந்து அட்டென் பண்ணா ஆனா எல் எல்லாமே ட்ரை பண்ணுங்க எதுலா ஒண்ணு பை சான்ஸ் கெடைச்சுசுனா நல்லது தான இப்பெல்லா வந்து கவுவர்மெண்ட் வேல கெடைக்கிறதே வந்து பெரி இ ரொம்ப ஈஸியாதா இருக்கு அது மட்டுல முன்னாடி மார்லா கெடையாது இப்பல்லா வந்து அவ்வளோ வந்து என்ன சொல்ல ஆ பணோ குடுக்க வேண்டிய அவசியோ இல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் போட்டுறாங்க ஓகேவா
ஓகேக்கா
அதுனால ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி கெடச்சுச்சு நல்லது சின்ன வயசுலயே கெடச்சிச்சு னா வந்து எத்தன வருஷோ இப்ப அறுவது வயசு வரைக்கு இருக்கு உங்களுக்கு வேல அதனாலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சேல்ரி இது இருக்கு ப்ராப்ளம் இருக்காது ஓகேவா
புரிதுக்கா ட்ரை பண்ணணுக்கா பாப்போ எழுதணுன் நெனைக்கனு நெனச்சாதா எழுத முடியு ஆனா ஒரு வாட்டி எழுதிட்டாளே நம்ளுக்கு தெரிஞ்சிரு இந்த
அந்த ஒரு ஐடியாமா ஒனக்கு ஐடியா கெடச்சிரு கண்டிப் பா ஒரு எக்ஸாம் சும்மா போய் அட்டன் பண்ணி பாரே தெரிஞ்ச அப்ப நம்ம மூளைல எவ்ளோ எ ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளு கண்டுபிடிக் லால ஓகே நம்ம மூளைக்கு இவ்ளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு அதுல இனி கொஞ்சோ நம்ம இது பண்ணா போது அடுத்த வாட்டி நம்ம கெடச்சிரு எல்லானிக்கி எழுதுனோ கெடைக்குன் சொல்ல முடியாதுப்பா ட்ரை பண் ட்ரை பண்ணதா வரு
புரியுதுக்கா இது அம்மா கூப்புறாங்க பேசிட்டு மட்டு வந்துர்ரேக்கா
ஆ செரிப்பா ஓகேப்பா ஓ
ஆக்கா ஆ